என்ன தலைப்பு இன்னையோட தலைப்பு
ஆமா இன்னிக்கு நம்ம என்ன தலைப்பு பேசலாம்னா சுனாமி சுனாமி எப்டி ஏதாச்சு சுனாமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பத்தி பேசலாம்
கண்டிப்பா ஓகே
ம் சுனாமின் போது இது வந்து நெறய பேருக்கு வந்து பாத்துருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க நா சுனாமின் மோது நா பாத்ததுல்ல கேள்விப்பட்ருக்கேன் ஏன்னா நா அப்போ சின்ன கொழந்தையின் மோது கேள்வி தான் பட்டிருக்கன் சொல்லாம் சுனாமியின் மோது இந்த மாரி நடந்திருக்கான்மோது நமக்கு வளந்த கப்பறோம் தான் ஓகே ஒரு பெரிய அ ஆள் ஆனக்கு அப்பறோம் தான் தெரியும் ஓகே இது நடந்திருக்கு நம்ம ஊர்லயும் நடந்திருக்கு அப்டின்னு ஒரு விஷயோம்னு சொல்லலாம் சுனாமிய பத்தி பாத்தோம்னா நம்ளக்கு நறய படங்கள் ஞாபகம் வரும் தமிழ் படங்களும் சேரி நறய படங்கள் ஞாபகம் வரும் எனக்கு முக்கியமா சுனாமின் ஞாபகம் வருது வந்து ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லாம் ஏன்னா அந்த ஆங்கில புத்தாண்டும் சேரி ஒரு கிறிஸ்மஸும் சேரி இந்த ஒரு விடுமுறை நாட்கள்ல வருனால எனக்கு அந்த இது வந்து ரொம்ப இது ஞாபகம் வரும் அதே மாரி நா சின்ன வயசுல வந்து ஒரு சுனாமி அப்டினாலே எனக்கு வந்து ஒரு வருடத்தின் கடைசி மாத இந்த கடைசி வாரம்போது இந்த வாரத்துல கண்டிப்பா சுனாமி வரு அது தா அக்கு விடுமுறை விடுறாங்கன் சொல்ட்டு அப்டி நா நம்பிட்டு இருந்தன் சொல்லா அந்த மாரின் சொல்லா சுனாமின் போது நெறய பேருக்கு வந்து பாக்கும் போது வந்துச்சா வந்துச்சா அது எவ்ள தூரத்துல வரு எந்த மாரி இதுல வரு அப்டின் நெறய கேள்விகள் இருக்கு ஆனா அதுல நா வந்து நேர்ல பாத்துறது இல்லாட்டி ஒரு தொலைக்காட்சியில பாக்குறதோட படத்துல பாத்ததுதா ஓகே அது இப்டி இருக்கு இதோட வீரியம் இவ்ளோ இருக்கு அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அது ஈஸியா நம்ம வந்து கடந்து செல்லா அப்டிலான்ருக்கோ அத பாக்குறதுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கோ அதுல வந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுன் ஒரு கடினமான விஷய அப்டினு இருந்துச்சு அந்த மாரி பாக்கும்போது ஒரு இதா இருந்துச்சு முக்கியமா சொல்னுனா ஒரு படொ தசவ் அவதாரம் அந்த படத்துலல்லா ரொம்ப அந்த சுனாமிய தா முழுமையா காமிச்சிருப்பாங்க அது எவ்ளோ தூர வந்திருக்கு அ நெறைய கதைகள் இரு உ கொட்டாது எவ்ளோ தூர வந்திருக்காது என்ன மாரி இருக்கு என்னென்ன இதெல்லா இருந்துச்சுன் சொல்ட்டு அது கொஞ்சோ காமிக்கும் போது இப்பில்லா வந்துருக் க்கு போல நம்ம இப்டிதா இருந்துருக்கு போல ரெண்டாயிரத்தி நாலு அப்டின் சொல்ட்டு சில விஷயங்க பாக்க முடியுது அதே மாரி நெறைய படங்களு இருக்குன் சொல்லா அந்த மாரி நா சுனாமி வந்து ரொம்ப வந்து அ நாள் கழிச்சி ஒரு வருட கழிச்சி நா பெரியவளா ஆனக்கப்புறோ தா எனக்கு இப்டிலா வந்துச்சுங்கிறது எனக்கு முழுமையா தெரியு தவர மித்தபடி எனக்கு சுனாமிய பத்தி தெரியாது உங்களுக்கு சுனாமி இல்லாட்டி வேற இயற்கை சூழல் பத்தி எதுவு
கண்டிப்பா ம் தெரியு தெரியு சோ சுனாமி பத்தி மொதல்ல சொல்லிற சோ சுனாமி நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு படத்த பாத்து தா நானுமே தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பட சொன்னீங்கள சோ அந்த படத்த பாத்துதா இந்த மாரி லா வந்திருக்கு அப்டின் நா தெரிஞ்சிகிட்டே இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன் சொல்லி ஒரு பட வந்துச்சி சோ அது பாத் து அந்த படொ வந்தோன் நெனைச்சே ஓகே ரெண்டாயிரத்தி பண்ணண்டுல உலகோ அழஞ்சிரு ஓகே நம்மளா எறந்துருவோ அப்டினா நெனச்ச காலங்கள்லா உண்டு அந்த படத்த பாத்துட்டு அந்த மாரிலா நெனைச்சே உண்மையிலே அதாது பாத்தீங்னா அந்த சுனாமி எவ்ளோ தூர வந்துச்சி எப்டிலா பாதிப்பு ஏற்படுச்சி ஒண்ணுல்ல இந்த வேளாங்கண்ணின் ஒரு கோவில் இருக்கு சோ அந்த கோவில வந்து சுனாமி தாக்கல அப்டினு சொல்றாங்க அது வந்து நா பாக்கல எனக்கு தெரியில பட் ஆனா அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க எல்லாருமே சொல்லி நா கேள்விப்பட்ருக்க அவ்ளோ பெரிய சுனாமி அந்த ஒரு கோவில வந்து கடல்கரை ஓரத்துலதா அமைஞ்சிருக்கு அந்த கோவில் இருந்தாலுமே அந்த கோவில்ல இருந்தவங்க எல்லாருமே யாருக்குமே அந்த தண்ணிங்கிறது உள்ள வரல அது வந்து அந்த மாதாவோட அருளால அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டதுன் சொல்றாங்க அது வந்து கதையா இல்ல நிஜமான் தெரியல இப்ப வரைக்குமே அ எனக் தெரியில அந்த காலகட்டத்தில் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு ஒன்னும் தெரியில பட் ஆனா அ அப்டி சொல்றாங்க அத ஆனா அது அது வந்து எப்டி அதால முடியு எப்டி சாத்தியோ அப்டிங்கிறத நா இப்ப கேப்ப அப்பப்ப அந்த அது படத்த பாக்கும்போது கேப்ப எப்டி அந்த கோவில்ல போகாம இருக்குது எப்டி அந்த எப்டி தடுத்து நிறுத்த முடியு அப்டின் அதெல்லா இப்ப வரைக்குமே நா கேப் ப அந்த படத்த பாத்தனா அது ஒரு மர்மமா இருக்குல சொல்றாங்க அப்டிங்கும் போது ஒரு கதையா இருந்தாலுமே கூட அது ஒரு மர்மமா இரு க்கு அந்த படத்துலயுமே காமிக்கிறாங்க அப்டிங்கும் போது அந்த படத்துல வந்து மேக்சிமம் பாத்தீங்கனா அந்த ஒரு அந்த இதா தா காமிச்சாங்க அத பாத்தீங்கன்னா அத ஒ எப் படி எப்டி நடந்துச்சி எவ்ளோ தூர தண்ணி வந்தது திருவள்ளூர் சிலைக் பாத்தீங்கன்னா அந்த கழுத்து வரைக்குமே தண்ணி வந்தது அதெல்லா கரெக்டா அந்த இதா காம்ச்சாங்க ஆனா இதுவுமே காமிக்கிறாங்க எல்லாரு சொல்றாங்க அந்த படத்துலயையு வந்துச்சி அப்டிங்கும் போது என்னால அத நம்ப முடியல இப்பவே பாத்தினா அந்த வேளாங்கண்ணி கோவில் அந்த இதுல பாத்தீங்கன்னா கடற்கரையில பாத்தன்னா அந்த அலைங்கிறது இருக்காது அந்த அந்த எடத்துல மட்டு அந்த கோவில் இருக்கற எடத்துல மட்டு அந்த அலைங்கிறது இருக்காது அதுவுமே யான் கேட்டீங்கன்னா இந்த மாரி அந்த கோவில் அது பக்க இருக்கனால அந்த அந்த இது சாமியோட அருளால இல்ல அப்டின் சொல்றாங்க அது எவ்ளோ எவ்ளோக்குள்ள உண்மைன் தெரியில பட் ஆனா அது ஒரு ஆச்சரிய குரிய விஷயமா தா இருக்கு இன்னோன்னு இயற்கை சூழல் எடுத்துட்டிங்னா பக்கமா பாத்தீங்கன்னா நா கேரளா போனே கேரளால வயநாடுங்கிற ஒரு எடத்துல பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டுதுச்சு ஒரு ஒரு போன வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மழையே பாத்தீன்னா பாதி மல சரிஞ் சு வந்துச்சு அது வந்து பாத்தீன்னா அந்த எடத்துக்கு நா போனே நா சென்ற வருடம் பாத்தீங்னா சுற்றுலா தலத்துக்காக அங்க போயிருந்தே அங்க போய் பாத்துட்டு என்னால்லா கண் கலங்கிட்ட ஏனா ஒண்ணுமே இல்ல ஒரு வீடு பாத்தீங்னா ஒரு முதல் தளம் வரைக்குமே ஒண்ணுமே இல்ல அந்த வீட்டுல இருந்தவங்களோட அந்த எதிர்பாத்துருக்க மாட்டாங்க நைட்ல அந்த மாரி ஆகு அப்டின் யாருமே எதிர்பாத்திருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட அந்த மலைக்கு நா பாத்த எடத்துக் கிட்டத்தட்ட ஒரு நாப்பது அம்பது கிலோமீட்டர் இருக்கு இந்த மழ வந்து சரிஞ்சு அவ்ளோ தூரோ வந்திருக்கு அம்பது கிலோமீட்டர் வரைக்குமே அந்த மழ சரிஞ்சு வந்திருக்குன்னா அது எவ்ளோ பெரிய இதா இருந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த பாதிக் பாதிப்பேரோட உடம்பே எடுக்க முடியல அவ்ளோ பொதிஞ்சிருச்சு அந்த ஒரு இதுல அது எவ்ளோ கனவோட இருந்திருப்பாங்க அவங்க ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜு ஹாஸ் க்கள் தூங்கிட் இருந்தோவங்க எல்லா அப் அப்டியே ஒரு எப்டி சொல்றது ஒரு பத்து அடிக்கு அப்டியே மண்ணு போட்டு மூடிருச்சு யாராலயு எடுக்க முடியல பாதி பேத்த எடுக்க முடியல ஒடம்பு எடுக்க முடில்ல அந்த அங்க போய் பாக்குபோது அந்த அங்க இருந்த ஒருத்தர் ரெண்டு பேர் அதுல உயிர் பொழச்சவங்க அழுவுராங்க சொல்லிக்கிட்டு இந்த மார்ல்லா ஆயிரிச்சி இதா என வீடு இதுல பாத்தீன்னா என்னோட மனைவி என கொழந்தை எல்லா இதுல போய்ட்டாங் நா ஒரு ஆள் மட்டு தா இருக்கே அப்டின் சொல்லிட்டு அழுவுறாங்க ஒரு டீ கடையில ஒரு தாத்தா நாங் கேட்டுலா கண்ணு கலங்கிட்டாங்க அந்த இடத்த பாத்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டோ இன்னுமே பாத்தீன்னா அந்த ரத்த கரைகள் அந்த ஒரு இது அதெல்லா எப்பயுமே பாக்க முடியுலனக் அதெல்லா ஒரு இயற்கை வந்து தடுக்க முடியாதுதா பட் ஆனா இதெல்லா ரொம்ப ஒரு இல்ல சொல்ல போனா
உண்மதா ஏனா இயற்கையின் போ து நம்மளால வந்து எதுவுமே வந்து இப்டிதா நடக்குன் சொல்ல முடியாது அதே மாரிதா எனக்கு சுனாமின் நா கேள்விப்பட்டது நீங்க சொன்ன மாரி இன்னொரு எடமு சரி அங்க அந்த இதுவு சரி நீரு இதுவு சரி நீர பாத்தாலே ஒரு பெரிய பயம் இருக்குன் சொல்லா இதே மாரி நா ரொம்ப கடுமையா பாக்குறது இப்பல்லா ஏ போனா நா வந்து சுனாமிய பத்தி அ எ கேட்டது செரி மலைய பத்தி மலைல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆ வெளியில போகும் முடியாத அளவுக்கு நம்மளுக் வந்து நறைய கடினமான காலங்கள் வந்தது சரி எ அப்ப ஏ முக்கியமா வந்து அது பாதிக்கிற எட வந்து கடல் இருக்கற எடோ கடல் இருக்கிற எடோ பாக்க ரொம்ப அழகா நம்ம பா வந்து கடினமான காலகட்டத்துல வந்து உள்வாங்குவாங்கன் தெரியு நா அப்ப கேக்கு போது இவ்ளோ கஷ்ட வருது ஏ அங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஏய அங்கயே வாழ்றாங்க இங்கதா நெறைய எட இருக்கே அதே மாரி ஏய அங்கேயே இருந்து கிட்டு எவ்ளோ கஷ்டபட்டு அதுலதா பண்ணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலா நம்ம ஏன்னா சிறு வயதுல அந்த விவரம் பெருச்சா தெரியாது அந்த மாதிரிலா நெறைய சொல்லிட்டு இருப்போ ஆனா போக போகதா தெரியுது ஒவ்வருத்தருக்கு ஒவ்வொரு வாழ்வாதார இருக்குனு கடன் போது அவங்களுக்கு அதுதா அது வாழ்வாதார ஏன்னா முதல்ல சுனாமின்னு வந்தா அவங்களதா முதல்ல தாக்கு இல்லாட்டி ஒரு மழை நல்ல நல்ல வெளுத்து வாங்கி நல்லா பெஞ்சாலுமே முதல்ல அவங்களுக்கு ஒரு வெள்ள வருதுனாலு அவங்களுக்கு தா வரு அப்டிப்பட்ட இடத்துல அவங்க ஏய இருக்கணு அப்டின்னா நா நெறைய வாட்டி யோசிச்சிருக்கன்னு சொல்லலா ஆனா ஒரு கட்டத்துல அத நம்ம வந்து அ கொஞ்ச ஆராயிஞ்சு பாத்தா அவங்களோட இடங்கறது அது அந்த இடத்த விட்டு அவங்களால எங்கயு வர முடியாது அது அவங்களுக்கு கூடிய இட சொல்லலா அவங்களோட சொந்த இட போது அத விட்டு வேற இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு வராது அவங்களோட வாழ்வாதாரமே கடல வச்சு ஒரு மீன் பிடிக்கிறது வச்சு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாரி கடினமான சூழ்நிலைகளு அவங்க எதிர் கொள்ளுவாங்க அப்படின் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா முந்திலா பா கும் போது அவங்களா ஏய அங்க வந்துலாமே இப் ப்ப கூட நெறைய பேருக்கு அந்த சுனாமியோட தாக்கங்கள் நெறைய இருக்கு அவங்க வீடுகள்ளு செ செரி ஆ நெறைய பேரு க்கு அவங்க வீடுகள்ல்லா இடிஞ்சிருக்கு இப்டின்னு நம்ம கேள்விப்படு போது ஏய திருப் ப்பி அந்த எடத்துல இருக்கணு அப்டின் ஒரு கேள்வி வரு அதே மாரி நெறைய இன்னொரு ஒரு பெரிய அ நாடுன்னே சொல்லா அந்த நாட்ல அடிக்கடி சுனாமி நிலநடுக்கம் அப்டி அந்த தகவல் வரும்போது அந்த நகரத்துல ஏய இருக்கணு அப்டின் தோணு ஏய அந்த நாட்டுல இருக்கணுனு ஆனா ஒரு கட்டத்துல அது அவங்க நாடு அது திருப்பி அது சுனாமி வந்தாலுமே திருப்பி அவங்க அதுக்கு ஏத்த மாரி அவங்கள மா மாரி அதுக்கு என்னல்லா பண்ணணுமோ பண்ணி திருப்பி வந்தாலுமே அதுல வாழ்றாங்க அப்டிங் போது இந்த மாரி விஷயலா உலகத்துல ஒரு யதார்த்தமாக நடந்துட்டுருக்கு யதார்த்தம்னு சொல்ல முடியாது இதெல்லா நடக்குதுன் அப்டின் பாக்கும்போது அ செரி அது வினோதமா இல்ல அப்டின் நம்ம பாக்க முடியுது நீங்க என்ன சொல்றீங்க இதுல இருந்து
கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மதா நா வந்து அது சொன்னல அந்த வயநாட்டுல நா போய் கேட்ட நீங்க ஏய இன்னோ இங்கயே இருக்கீங்க நீங்க வேற எடத்துல போய் பொழச்சுக்கலாம்ல அப்டின்னு கே போது என்னோட வாழ்வாதாரமே இது தா இங்க நம்பிதா நா இருக்கோ இதுதா என்னோட வீடு சோ இந்த எட த்த நம்பி தா இருக்கோ இந்த டீ கடைய நம்பிதா இருக்கோ நா எப்டி வெளிய போய் எப்டி பொழைக்க முடியு என்னால லா போ முடியாது அப்டிங்கறாங்க சொல்ல போனா அது வந்து விட்டு தர மாட்டங்கிறாங்க அவங்க எட அது பாத்திங்கன்னா கிட்டத்தட்ட அம்பது வருசத்துக்கு முன்னாடி அந்த எட எப்டி இருந்ஞ்ச்சோ அப்டி மாறிடுச்சு ஃபுல்லா இருந்த ஃபுல்லா வீடு எல்லா அந்த தோட்டத்தொறவு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருந்தது அந்த எடத்துல எல்லாமே அந்த மண் சரிவுல அடிச்சிட்டு போயிடுச்சு எல்லாம் முழுகிருச்சி அம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்டி இருந்தோ அந்த மாரி மாறிச்சு அந்த அந்த ஊரே அப்டிங்கும் போது அவங்கிட்ட கேக்ற இன்னு இது வளர்ச்சி அடையறதுக்கு ரொம்ப நாள் ஆகு ஓ இதுல நெறைய பாதிப்பு இருக்குதுள்ள நீங்க வெளில போய் எங்க பொழச்சுக்கலா கேட்டதுக்கு அவரு அப்டி அப்டிலா போக முடியாது இது என்னோட ஊரு என்னதா இப்டி அழிஞ்சாலுமே இந்த எடத்த விட்டு நாங்க நாங்க எல்லாரு இந்த மாரி போயிட்டோம்னா இந்த எட இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும் அப்டின் அவர் சொல்றாரு சோ அப்டிங்கும் போது அவர் விட்டு தர முடில அவரால அந்த ஊர என்னதா எல்லாரையு இந்த உயிர் பலி வாங்கியிருந்தாலு அவர் விட்டு அவங்க உறவினர்கள்லா விட்டுருந்தாலுமே அவர் அந்த அந்த எடத்த விட்டு வர முடில அவரால அந்த சூழ்நிலைய வந்து அவர் கட்டி போட்டுருது அந்த எடோந் தாஒ. அப்டின்ட்டு இருக்கு அப்டி அப்டிங்கும்போது இயற் க்கைங்கறத தடுக்க முடியாதா பட் ஆனா இந்த மாரி கொஞ்சோ வெளிய வந்து இந்த மாரி இருந்தாங்கன்னா அது அதுல இருந்து கொஞ்சம் மீள்லா இன்னு நறைய நறைய வேற வேற வாழ்க்கைய வாழ்லா அப்டிங்கறத அவுங்க ஒரு யோசி க்ல யாருமே அங்க இருந்து யாருமே யோசிக்கல அப்டிதா இருக்காங்க சொல்ல போனா சுனாமில அதே மாரி சுனாமில தாக்கப்பட்டவுங்களா இருக்கட்டு இதே மாரி இந்த இதுல தாக்கப்பட்டவுங்களா இருக்கு நிலநடுக்கோ அப்டிங்கறதெல்லா பாத்தீங்கன்னா எந்த ஒரு மின்னல் தாக்குறது அதெல்லா எந்த ஒரு யாராலையு கணிக்க முடியாத ஒன்னு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையனுக்கு மின்னல் தாக்கி ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவ எறந்தா அ எதிர்ப் பாராம விதமா ஒரு பையன் சும்மா மொட்ட மாடில நின்னு வெளையாண்டுட்டு தா இருந்தா அது எங்கிருந்து வந்ச்சுன்னு தெர்ல அந்த மின்னல் வந்து அவன தாக்கி அவ அதே எடத்துல உடல் கருகி அப்டியே பாக்கும்போது அவ்ளோ இதா இருந்துச்சி அந்த மாரில்லாம் பாக்கும்போது எப் ஏன் எங்க இது மாரி ஏ விழனு வேற எங்கயோ விழுந்திருக்லாமே அது எதுனால அப் அப்டி ஆகுது ஏனா ஒண்ணு புரில கணிக்க முடியாத ஒண்ணுல்ல இயற்கை அப்டிங்கும் போது
உண்மைதா கண்டிப்பா நம்ம அடுத்த தலைப்புல இன்னு பேசலா
பேசுவோ ம் ம்